ஆ கேக்குதா
ஆ கேக்குதுங்க்கா
செரி ஓகே ஓகே
ஆ இல்லிங்க பிசி எல்லா இல்லிங்க்கா நீங்க பிசி பிஸியா இருப்பீங்களாட்டுருக்கங்க ஒர்க்ல்லீங்க
ஆ ஒர்க் அது எப்பவு போயிட்டேதா இருக்குது நம்ம ஒரு நிமிஷ ஆக்ட்டிவா இல்லியா இல்லினாலு கேக்க ஆரம்பிச்சிருவாய்ங்க கண்டுபிடிச்சிருவாய்ங்க
வெப்கேம் இக்கிது
ஆ ஆமா டிஸ்பிளே டிஸ்பிளே தெரியிற மாரி வெப் கேம் வைக்கணு நம்ப மூஞ்சி தெரிய வேண்டியது இல்ல டிஸ்பிளே நம்ம என்ன ஒர்க் அப்டின்றது அங்க பாத்துட்டே இருப்பாங்க
ஓகே அங்க டிடக்ட் பண்ணுவாங்களா செரிங்
ஆமா அது அது கூட பிரச்சன இல்ல ஆ எப்டி சொல்றது இந்த கொரீஸ் வந்துட்டே இருக்கு நம்ம அட்டன் பண்ணிட்டே இருக்கணு ஒரு கொரீ வரும்போது நம்ம அட்டன் பண்ணாதப்பா நம்ம ஆக்டிவா இல்லன்னு தெரிஞ்சுப்பாங்க
ஓ சேரி சேரிங்க அத டைமிங் வெச்சு பாத்துக்குவாங்களா
ஆமா நம்ம கொரி வந்தது வந்துட்டு ரிப்ளே போடணு நமக் கொறி வந்துட்டே தா இருக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டே தா இருக்கு நம்ம செக் பண்ணி செக் பண்ணி சொல்லிட்டே இருக்கணு இந்த மாரி இந்த ஆர்டர் என்ன ஆச்சு ரிசீவ் ஆயிடுச்சா இல்லயா அப்டின்ற மாரி எல்லா வரு கொறி
ஓகேங்க செரிங் ம் அங்கல்ல கிளைமேட்
எங்க எங்க தோட்டத்துக்கு வன்ட்ட போல
இல்ல அப்ளா புடிச்சு என்ன கொஞ்ச வெளிலதா உக்காந்திருக்கேங்க்கா காத்தோட்டமா
சேர் சேர் சரி இன்னிக்கி ஒன்னு வெயில காணோ கருக்கிதா இருக்குது இன்னிக்கி மழ வருமா இல்ல எப்டி போகுன்னு தெர்ல
சே அதா மழ வர்ர மாரிதாங்க்கா இருக்கு இப்பமே காத்தடிச்சுக்கிட்டு ம்
ஓகே இப்ப என்ன தோட்டத்துல இன்னிக்கி தண்ணி காட்டுற வேலையும் இல்ல சும்மா அப்டியே காத்துவாங்க அப்டியே போனாப்பியா
இப் ஆ எங்க சொல்றீங்கக்கா இங்க
ஆமா ஆமா
செரி செரிங் இல்லிங்க்கா ஆமா கொஞ்ச மழ பேஞ்சுங்காட்டி இப்போ அந்த வேல இல்லிங்க்கா
ஓகே ஓகே ஓகே தொண்ட தொண்டுப்பட்டியே வந்து வீட்டுக்கு பக்கத்துலயேதானா
இல்லிங்க்கா அது இங்கிருந்து ஒரு அர கிலோமீட்டர் போகணுங் அது ஆத்தோரத்ததுல தா இருக்குங்க தொண்டபட்டீங்க
ஓகே ஓகே ஓகே
எங்கியுமே வேல அதிகமா இருக்காதுங்க மழ பேஞ்சங்கேட்டிங்
ம் ம்
தண்ணி கட்ற வேல அவ்வளவுக்கா இருக்காதுங்கா இல்ல உங்களுக்கு சொல்ற அன்னிக்கு இங்க
எங்க ஓகே ஓகே என்ன கேக்குறியோ ஆமா இங்கியு பெருசா இல்ல எங்க அம்மா வீட்லியு டிரிப்புதா அங்க ஆ வீட்டுக்காரவ வீட்லியு டிரிப்புதா
சேரி சேரி மேடம்
உங்க பத் மழ பெஞ்சதுனால இங்க தண்ணி கட்ற இங்க அம்மா வீட்ல வந்து கரும்பு மஞ்சள்
சேரி
வீட்டு கிட்ட குச்சி ஊனியிருக்காங்க எங்க அம்மா வீட்ட நாலு பக்க காடு இருக்கு வீட்டுக்கிட்டயு கொஞ்ச இருக்கு அதுக்கப்புறோ ஒவ்வொரு கிலோ மீட்டர்ல்லா ரெண்டர ரெண்டு காடு இருக்கு அங்க வீட்டுக் த்தார் வீர்ல வீட்டுக்கு பக்கத்திலியேதா காடு அங்க ஒன்னு பிரச்சன இல்ல இங்க வந்து அம்மா வீட் ட்ல வந்து கரும்பு மஞ்சளு போட்டிருக்காங்க வீட்டுக்கு பக்கத்துல குச்சி ஊணி இருக்காங்க அங்க வீட்டுக்கார் ஊர்ல எப்பவுமே அதிகமா கோசக்கா ஊண்ணுவாங்க வாட்டர்மெலன்
ஆதாவா சரி சரி
இப்ப வந்துட்டு மஞ்சள் போட்டு எடுத்துட்டாங்க நீ கோசக்கா ஊண்றாங்களா இல்ல கரு கரும்பு ஓடமாட்டாங்க மஞ்சள் போறாங்களா கோசக்கா போடறாங்களானு தெர்ல
சேரி சேரிங்க அங்கெல்லா எப்டிங்க்கா ஆள் கூலி எல்லா எப்டிங் பரவாலிங்களா
ஆ ஆளு கெடைக்கமாட்டிது ஃபஸ்ட்
அதா அதாங்க்கா அது அங்கெல்லா கொஞ்ச பரவால்லிங்களா இல்லா இவ்ளா கொஞ்ச ரேட்டு பரவாயில்லாம வாங்கறாங்கங்களா
ஆ முன்னூரூவாதான இப்ப நானே எனக்கு அதிகமா சரி நாங்களு வெளியூர் போறதுனால அதிகமா அவங்க தோட்டத் த்து இது எனக்கு தெரியல
சேரிங்கா
எவ்ளோ வாங்கறாங்க அப்டின்னு
சேரி சேரிங்கக்கா
என்ன முன்னூரூவாதா வாங்குறாங்கன்னு நெனைக்கிறே இந்த தட்ட இருக்கிறது அந்த மாரி கொஞ்சே கஷ்டமான வேலையிலா நானூரூவா வாங்குறாங்கன் நெனைக்கிறே
சேரி சேரிங்க இல்ல நீங்க சொல்றது இப்போ ஒரு நாளஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்
இல்ல முன்னூரூவா தான இப்பவுமே முன்னூரூவா தான
இல்லிங்களே அது பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலைக்கு அந்த ரேட்க்கு வந்துருச்சிங்களே இப்போ
இல்ல இங்கயெல்லா நூறு ரூவா தச்சி முன்னூரூவா தா தராங்க
சே சேரிங்க இங்கெல்லா கொஞ்ச ரே ஆளுகளு பற்றா குறைங்க அந்தாளு ரேட் வச்சுதா கேக்குறாங்க
இந்த ஒரு அந்த தட்டு அறுக்கிறது அந்த மாரி கொஞ்ச கடினமான வேலையினா நானூரூவா கேக்குறாங்க
த்தைடு எல்லாமே நானூறு நானூத்தம்பதுங்க அதுவு இல்லாம பஜ்ஜி போண்டா டீ டீயி மூனு வே ரெண்டு வேலைங்க
இல்லங்க டீ ஊத்தறதோட சேரி பஜ்ஜி போண்டாலா இல்ல
ஆ சேரி சேரிங்க இங்க எல்லா கொஞ்ச எக்ஸ்பட் அதிகமா பண்ணுவாங்க இல்லின்னா வேலைக்கு வரமாட்டாங்கங்க எங் ஊர் சைடுங்க
ம் அங்க சுத்தி எல்லா நெறைய ஊர் இருக்கே அங்கயே ஆள் கெடைக்கமாட்டிதா
இருக்குங்க பக்கத்துலயே ஆள் கூட்டிட்டு வரலாங்க கூலி அந்த அளவுக்கு எச்ச ஆகுங்க ஓ அது ஆமா அ துனாலயே எல்லா நறைய பேரு கூலி அதிகமாவுதுன்னே அதிகமா இந்த சாகுபடி பண்றதெல்லாமே போடுறது இல்லைங்க இந்த மஞ்சள் அதிகமா போறதா குச்சி அத விட்டா கரும்புங்க அப்புறோ வாழைங்க
ஓகே ஓகே ஓகே
ம் ம் எல்லாமே கொஞ்ச ஆளு பற்றாக்குறைங்க எங்க ஊர் பக்கங்க
என்னப்ப அப்ப தென்னபுல எல்லா தோப்பாயிருச்சுல
இன்ன க கொஞ்ச ஓரளவுக்கு பால வந்திருக்குங்க இன்னொரு ரெண்டு மூணு வருஷ ஆவணுங்க நல்லா வாரக்குங்க
இப்பதா வெச்சீங்களா அப்ப நீங்க தென்னபுல போட் டுருந்தீங்கன்னா வேற எதுவு போட முடியாது அது வளந்துருன்துச்சா
அல் அது போட்ற அஞ்சு வருஷத்துக்குள்ள எல்லா பண்ணிக்கலாங்க ஒரு நால்ர வருஷத்துக் குங்க இப்ப நாங்க அதுக்குள்ள சோளம் போட்ருக்கங்க
சரி சரி சரி
அப்புறோ அது அப்புறோ மாடுக்கெல்லா மாடு வெள்ளாட்டுக்கெல்லா அதா இருக்கு போட்டுக்கறங்க
செரி செரி செரி செரி இப்ப தென்னம்புல வந்து நீங்களே போட்டுக்கிறீங்களா இல்ல அடச்சிருக்கீங்களா
இல்ல நாங்களே போட்டுக்கறதான
செரி செரி செரி நீ இப்ப வந்து ஃபுல்லா வெச்சதெல்லா அந்த காய் விடல
ஆ இன்னு உடலிங்க அதா இன்மேல்
ஆல்ரெடி வெச்சிரு க்குறீங்களா ஆல்ரெடி இப்போ தென்னபுல வெச்சிருக்கீங்களா எல்லா காட்லயுமே இல்ல இதா இப்பதா வெச்சு வளர்ந்துட்ருக்கா
இப்ப வெச்சு இப்போ மூன்ர வருஷ இருக்குங்க நாலு வருஷங்கிட்ட ஆக போது ங்க இனிமே பால வர ஸ்டேஜுங்க இன்னொரு ஒன்ர வரு ஷ ஆவுங்க எல்லா நல்லா வாறக்கு
ஓ செர் செர் செர் செரி ம் ஓகே வீடெல்லா கட்ற ஐடியாவா வீடு கட்றீங்களா
ஆ இன்மேல் தா கட்ணுங்க
சேர் சேர் சேரி கார்லா நல்லா ஓட்டி பழவிட்டியா
ஆ அதெல்லா நல்லா ஓட்டுவெங்க சின்ன வயசுல இருந்தே ஓட்டுவெ
ம் அக்கா ஓட்டுவாங்ளா
அக்கா இன்னு ட்ரரைனிங் தாங்க அக்கா ஓட்ட மாட்டாங்க
ஓ சேர் சேர் செரி அக்காதா வாங்குனாங்ளாமே
ஆமா ஆமாங்க
ம் கார் வாங்குன ஆளே இன்னு ஓட்டி பழவலையா
அது இப்ப டைம் ட்ரைவிங் பண்ணாலே இங் கொஞ்ச நல்லா ஓட்ட மாட்டிக்கிறாங்க அது டைமிங் பத்தல இல்லைங்க டைம் இருக்கு கிடை
ம் நா ஓட்டி பழவல நா எல்லா இல்ல அங்க அம்மா வீட்ல இல்ல காரு அப்றோ அங்க வீட்டுக் க்கார் வீட்லயுமே இப்ப ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடிதா வாங்குனாங்க நானே எங்க ஓட்டி பக்கலா கிளாஸ் போலா நெனைக்கிறே ஆனா வீட்டுக்காரே அங்க ஓட் மாட்ட மாட்டிகிறாரு சும்மா உள்ளூரு உள்ள மட்டுந்தா ஓட்ராரு நம்ம டவுன் சைட்லா போகணுனா வண்டியே எடுக்கறது இல்ல சோ அவுங்க கொஞ்சோ ஸ்ட்ராங் ஆனாதா நாம ஓட்டி பழக முடியு கத்துறதுக்கு கத் து குடுக்குறக் ஆளு வேணு நம்ம என்னதா ட்ரைவிங் கிளாஸ் போனாலு அவன் சும்மா லைசன்ஸ் எடுக்கற மாரி தா சொல்லி குடுப்பா
ஆமா ஆமா அ
அப்புறோ நாமளே ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா தா கத்துக்க முடியு
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்மல்லா இப்ப கிராமத்துக்குள் இருப்பீங்க அதிகமா இது இல்லீங்க சி ட்டி பக்கோ போனிங்கனா யாரு வேணாலு எடுத்து ஓட்டிட்டு போறாங்கங்க
ஆமா இப்ப நம்ம ஊர் சைடே பத்து ஆம்பளைங்க ஓட்டுனாங்கனா ரெண்டு பொம்பளைங்க இதுல போறாங்க
ஆமா ஆமாங்க பாத்தா எல்லா அப்டிதாங்க
நம்ம அம்மா வயசு இருக்றவைங்க கூட கார் ஓட்டிட்டு போறாங்க
ஆமா ஆமாங்க அப்டி கூட நெறையா சிட்டில ஓட்டிட்டு தா போறாங்க
நம்ம ஊர் சைடே பாக்லான்றே
ஆ அதா அதாங்க என்ன மெயின் ரோட்ல பாத்தோன்னா நெறையா லேடிஸு ஓட்டிட்டு போறாங்க
ம் ஆமா ஆமா நம்ம இந்த டெவலப்மெண்ட் இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம ஓட்டி பழவாம இருந்தோனா நம்பதா நாளைக்கி இதாயிருவோனு
ஆமாமா கொஞ்சோ நல்லா கண்டிப்பா கண்டிப்பாங்க கடந்து வந்த சுச்சுவேஷனுக்கு கொஞ்சோ எல்லாமே பழகிக்கிட்டா நல்லதுங்க
நாம்ப இண்டிபென்டன்டா எங்க வேணாலு போலா வரலா ஒருத்தர எதிர்பார்த்துட்டு அவுங்க நேரத்துக்கு நம்ம போக
கண்டிப்பாங்க எதா நல்லது கெட்டுது எதாது எமர்ஜென்சி அதனால நம்ம எடுத்து கூட்டிட்டு போலாமல்லங்க
ஆமா ஆமாங்க
ம்
எப்டி உங்க அக்கா தம்பி பாண்டிங்லா எப்டி ரெண்டு பேர் ரொம்ப பாசமா இருப்பீங்களா அடிச்சுப்பீங்களா
ஆ அவளு மேரேஜுக்கு முன்னாடி அதிகமா
அது வயசு வித்தியாசோ வேற ரெண்டு பேத்துக்கு ரொம்ப அதிகோ இல்ல
ஆமா ஆமாங்க
ஒம்போது வர்ஷமா
ஆமாங்க
சேரி சேரி சேரி ஆ நீ வந்து ரெண்டாயிரத்தி மூணா
ஆ அஞ்சுங்க
அஞ்சா ரொம்ப வயசு கம்மி அப்போ
ஆமாங்க
என் தம்பி ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆனா உங்க அளவுக்கெலா பேசமாட்டா எனக்கே ஆச்சிரியமா இருக்கு இப்பெல்லா பசங்க எல்லா நல்லா எல்லார்ட்டையு பேசுறாங்க பழகுறாங்க
சேரி சேரிங்க அவிங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க
அவன் எம் பி பி எஸ் படிச்சுட்டு இருக்கா பைனல் இயர் நேரா அவன் அவனோட செட்டு பசங்களுக்குல்லா வேலைக்கு போயிட்டு கல்யாணமே ஆயிருச்சு கொஞ்சோ நீட் டு மூணு வருஷமா படிச்சுக்கிட்டே இருந்தானா மூணு வருஷோ அதுலயே போயிருச்சு நாலாவது வருஷந்தா கவர்மெண்ட் சீட் கெடச்சது
சேரி சேரிங்க
பிரைவேட்ல உடறக்கு நம்மளால வசதி பத்தாது வருஷத்துக்கு பத்து லட்சம் வேணும்
அதே தானுங்க செரிங்க
அதனால எனக்கு கவர்மெண்ட் சீட் கெடைக்கிற வரைக்கும் அதையே படிச்சிட்டு இப்ப பைனல் இயர் படிச்சிட் டுருக்கிறன் எம் பி பி எஸ் கவர்மெண்ட் காலேஜில வெளியூர்ல
ஓ செரி செரிங்க இன்னைக்கு சுச்சிவேஷன் அப்டித்தான் ஆயிடுச்சிங்க ரொம்ப காம்பிடிஷன் ரொம்ப அதிகமா ஆயிருச்சிங்க அ பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ங்க இந்த காம்பிடேட்டிவ் போன்ற அனைத்து துறளிலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பிடிஷன் அதிகமாயிருச்சிங்க
ஆமா இப்பல்லா எல்லாருமே படிக்கறாங்க
ஆமா ஆமாங்க மொதல்ல அந்த அளவுக்கு இல்லங்க ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லா இப்பல்லாம் ரொம்போ காம்பிடிஷன் அதிகமாயிடுச்சி கெடைக்கமாட்டிக்குதுங்க அந்த அளவுக்கு நறையா பில்டர் பண்றாங்கங்க அந்த அளவுக்கு ஹில்ஸ் நறையா எதிர்பாக்கறாங்கங்க
ஆமா இப்ப பத்தாததுக்கு ஏஐ வேற வந்துருச்சி
ஆமா அது வேற வந்து இதோட என்ன கொஞ்சம் ஐடி செக்டர்லா டவுன் பண்ணி உட்டுரு ச்சிங்க பாத்தீங்கன்னா இப்போ நா
டவுன் ஆயிடுச்சி
ஆமாங்க இப்ப என் பிளேஸ் மண்ட்டே அதுதானுங்க இப்போ கொரோனாக்கு அதுக்கப்புறம் ரொம்ப டவுன் ஆயி போச்சிங்க அதுக்கப்புறமும் இப்போ ஏ ஐ வந்தங்காட்டி இன்னு டவுன் ஆயி போச்சிங்க காலேஜில கரண்ட் சுச்சிவேஷனே அப்டி ஆயிடுச்சிங்க
ஆமா ஆமா ஆமா செரி நம்ம அடுத்த கால்ல சந்திப்போம்
ஆ சந்திக்கலாங்க செரிங்க